சொல்லுங்க ஆ கேக்குது சொல்லுங்க நானா நானு கான்ட்ராக்ட் ஒர்க் பண்
நானு நீங்க நீங்க இப்ப என்னா பண்றீங்கன் கேட்டங்க காண்ட்ராக்ட் ஒர்க் பண்றீங்கன் கேக்
ஓ நா இப்ப நானு என்ன பண்றன்னா ஃபஸ்ட் டைம் இல்லவா அது கொஞ்சோ கன்பியூஷன் ஆகுது எனக்கு பாக்கலாம் தெரிஞ்சிக்கலா தெரிஞ்சிக்னாதான பேசறதுக்கு ஆவுது அல்லாற படு இப்போதா மைவித்தாந்தா வீட்டுக்கு வந்தா
ஆ நாங்கோ இப்பதா மைய ஸ்டார்ட் ஆயிருக்கு துணிங்கல்லா தொவச்சி இப்பதா ஆறப்போட்டு இப்பதா ரூ ரூம்ல வச்சிட்டு மோட்டர் போட்டிருக்கங்க
அ ஹ
ஆ நீங்க
நானா இப்பதா மய வந்து அந்த அஞ்சு போய் வரணுமோ இப்போதா வூட்டுக்கு வந்து எங்க மனைவிக்கி டீ வைக்க சொன்னா டீ வைக்கிறேன்னு ஊர்லிக் பண்ணாங்கோ போய் வருவாங்கோ நீங்க என்னா துணிகாய வச்சு நீங்கல்லா என்னா
அத்துலி துணி காய வச்சி சாப்பாடாக்கி கோயம் ஏத்துட்டு வந்து இப்ப தா சாப்ட்டு மோட்டர் போட்டங்க நானு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கங்க
ஏலா ம் ஜாப் சர்ச் பண்ணிட்ருங்கா என்னா படுச்சுக்கிறீங்க நீங்க எம் பி ஏ படுச் எம் பி ஏ படுச்சா ஜாப் வராது இல்லவா அதுக்கு எதுவு நா கோர்ச் பண்ணு அல்லவா
ஆ பண்ணிருக்குங்க அது வச்சுதா இப்போ இன்டர்வியூ ஃபோர் டுவெண்ட்டிக்கு இருக்குங்க அத அட்டன் பண்ணா தெரியுங்க
ஃபோர் டொன்டிக்கி இன்டர்வியூ இக்கு தா
ஆ ஃபோர் டு்வெண்டிக்கு இருக்குங்க ஃபோர் டுவெண்டி டூ அது தெரிலங்கோ ஃபைவ் தேர்ட்டியன் சொன்னாங்கோ அது நம்போ ஆல்ரெடி டென்னுக்கு ஃபைவ் ஸ்கோர் வந்திருக்கு இந்த வாட்டி ஃபைவ் ப்ளஸ் எத்தா
டென்னுக்கு ஃபைவ் தானா டென்னுக்கு ஃபைவ் தானா வந்து ரொம்ப பூராக்கிற புடிக்கிறீங்க நீங்கோ
டென்னுக்கு ஃபைவ் எத்தா பூர் இல்லங்க டென்னுக்கு அவுங்க ஃபைவ் ஸ்டாடிங்க ஃபைவ்வுன் சொன்னா பெஸ்ட்டுங்க டென்னுக்கு சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் வந்தாவே இன்டர்வியூஸ் எங்க எங்க நடக்குமோ அல்லா அவுங்க ஷெட்யூல் பண்ணி குடுப்பாங்க அங்க அதுக்கோசொ வெயிட்டிங்கோ டென்னுக்கு ஸ்டாடிங்கே ஃபைவ்வு வந்துருச்சுன்னா கிரேடுன்னு சொன்னாங்க அவுங்கோ அது மிஸ்டேக் ஆயிறுச்சு அவுங்கள்தே அவங்கள்தே நெட் இஷ்யூ தெரியு
இப்பானா கூட இப்போ நான் ப்ராப்ளம் பண்ணேன்னா வுன்னோர்த்தர் மேல போட்றதுக்கு தா ட்ரை பண்ணுவங்கோ அவ்ள தா ஆ அதுக்குதா நடக்குது இதா பட் அதுக்கானா நமக்கு கொஞ்ச மின்னாடி இருக்கணு அதுங்களுக்கல்லா
அதாங்க ஒரு மார்க்கில் போயிடுச்சுங்க ஒரு மார்க் ஒன்னு இருந்தா இப்ப கீ எங்கெங்க என்னென்ன நடக்குமோ அல்லா சொல்லிருப்பாங்கோ ஒரு மார்க்குல போயி ச்சு அது அவங்கோ ரீசன் கேட்டா இப்படி சொன்னாங்கோ அது இந்த வாட் ட்டி அவுங்க சொல்ன்னா இந்த வாட்டி திட்டிட்டு வச்சிடதுது தாங்கோ அவுங்க
திட்னா எப்பிடி திட்னா ஒன்னுமே வராதுங்கோ யாரு ஆட்டு ஒரு பேசு சொல்ல கூடாது அவ தப்பு செஞ்சா கூடோ தப்பு சொல்ற மாரி தெரிஞ்சுக்கிற மாரி நம்ம செய்யனுங்க நே திட்டுவிட்டம்ன்னா நம்மளுக்கு ஒன்னியு ஆகாது
இது நடக்குமா இல்லையா ஃபர்ஸ்ட்டு தெஞ்சிட்டு வுட்டுடுவாங்க அவ்வளோதாங்க இதுதா நானு நா நனிச்சிருந்த நடந்தா ஓகே ஒன்னு அவுங்கள நா வுட்டுட்டு அவுங்களுக்கு பேட்டரி வி ஏழுதிட்டா அவுங்க நா அவுங்கள் கூட வந்து பண்ண முடியாதுங்க பேட்டரி வீ அதுனா
கேதரிங்கோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி போனுமோ நம்மளுக்கு வரல ப்ராப்ளம் ஒன்னு கார இந்தின்னா
பத்து பேரு
ம்
ப்ராப்ளம் சொல்லிட்டு ரிவ்யூ என்னா என்னாக்கு இந்த ரிவ்யூ ஏது இருக்குன்னு அப்ளை பண்ணிட்டு வந்துர்றோ அவ்ளோ தா அங்க
ஆ ஓகே ஓகே ஓகே
ஆ பத்து பேருக்கு தெரியுனு இல்லங்க என்னென்ன என்ன பண்றாங்கன்னு நா ஒத்தயே பே ஏற்னா தப்பு அல்லாரு சேந்து ஏற்னா தப்பு இல்லேலங்க
தப்பு இல்ல அந்த வ அல்லாரு சேர்ந்தோனா அல்லாருந்து பாக்கணு இல்லவா நீங்க என்னாத்து
ஆமாங்க ஆமாங்க குரூப் எங்களது இருக்கு எங் பிளேயர்ஸ் ல ஒ யார் ஆரு பிளேஸ்ல இருக்குறவுங்க அல்லா தெரியுங்களா அல்லாரு சேந்து ஒரு ஒரு குரூப்பா மெசேஜ் பண்ணா அங்கே செட் ஆயிடுங்க
ஓ ஹோ அப்டியா
ஆ அப்படிங்ளா நா ஒத்தனே எல்லா பண்ணமாட்டேங்க நா ஒத்தனே நா ஒத்தனே எந்த ஃபால்ட் இருந்தா நா சைலன்டா இருப்பேங்க அல்லாரு இந்தா அப்போ ஃபால்ட் யாருதுங்க ஆ அப்பிடிங்களா ம் நானு ஒத்தனே ஏன் பண்ணுவாங்க அல்லாரு சேந்து தா பண்ணு
ம்
ஒத்த செலக்ட் ஆகலன்னா பத்து பேர்ல அது தப்பு பத்து பேரு பத் து ஆவனுனா அப்போ அவங்களுக்குதானேங்க தப்பு
அம்மா டேலண்டட்டு உங்களுக்கு இல்லையா என்னமோ பத்து பேரு என்ன செலக்ட் ஆவலன்னா
கீர்தே பத்து பேரு நாங்க யாரு அவளன்னா எப்டி இருந்தா அப்ப
ஒன்னு ஆகல நான் சொல்லது உங்களுக்கண்ணா பெஸ்ட்டு வோணுன்னு கா அன்னைக்கு தகறாங்க நம்ம கம்பெனி காரு
ஆமாங்க அது கூட ஓகே தாங்க ஆனா சின்ன இன்டர்ன்ஷிப்ல கூட வராத அவ்வளோ நெலைமை இல்லங்க அல்லாரக்கு ஓர்த்துங்க
எது ஒரு கம்பெனிய வச் சும்மான்னா உங்களுக்கு பத்து பேரு உங்களுக்கு என்ன நல்லா டேலண்டுக்கிறவுங்களுக்கு ஒரு பத்து பேரு நெனசேத்தான்னா ஒன்னு பத்து பேரு சேத்துக்கலாலவா கம்பெனி அப்பிடி அப்ரோச் ஆவுதா இருக்கல்லவா நீங்க எங்க பத்து பேரை ஜீனியஸ் அனிக்கினா எப்பிடி நீங்கோ
பத்து பேரு ஒரு ஜீனியஸ் அனக்கில்னு சொல்லலங்க அது நா சொல்லது யாரேன்னா ஒத்தன்னா செலக்ட் ஆகணு
ஆ
இப்போ ஒரு குரூப்புக்கு ஒரு டீச்சர் பத்து பேருக்கு சொன்ன பத்து பேர்ல ஒத்தங்க ஒத்தனுக்கானா புரியாதாங்க
ஆ புரியு அந்த புரியறவ என்னா அன்னிக்கி தாக்குறானோ உங்குக்கெல்லா என்ன சான்ஸ் ஒம் அவங்க கூட உங்க மாதிரி பேச தாக்குற என்னமோ
இல்லங்க எல்லாருக்கன்னா முன்னாடி நான் தா இருக்கிறே ப்ராஜக்ட்ஸ்ல்லாம் பண்ணிட்டு இன்னு எல்லாரும் ப்ராஜெக்ட் எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே
நா ஒத்ததா ஸ்பீடா கம்ப்லீட் பண்ட்டு வெளிய வந்துட்டு நானு நான் இது இன்ஸ்ட்டியூட் இல்லாத வெளி கூட இன்டர்வியூஸ் போயிட்டு இரு அங்க என் ஃப்ரண்டஸ் எல்லா உன்னு வீட்லே ப்ராஜெக்ட் பண்ணின் இருக் காங்க நானு கொஞ்சோ சீக்கிரமா கம்ப்லீட் பண்ட்டு நம்ம வெளிய தேட்லா அப்பப்ப ப்ராஜெக்ட் அப்பப்போ வெளியோ வெளிய என்னா நடக்குதுன் பாத்துட்டு இருக்காங்க நா இப்பெல்லா ட்ரை பண்ணி இருக்காங்க அவங்க ஃபிரண்ட்ஸ் அன்னா உன்னு வீட்லே இருகுறாங்க ப்ராஜெக்ட்டே பண்ணிட்டு இரு அவங்க ரொம்ப லேட் பண்ணியிருக்காகோ நானு ஸ்பீட் ஸ்பீடா பண்ணி அவுங்களுக்
ஸ்பீட் ஸ்பீடா பண்ணது ஒரு டேலண்ட் அனுக்கோன நாங்க நீங்கள் ஸ்பீடாக பண்ணால் கூட பர்ஃபெக்டா சேர்
அதாங்க ஸ்பீட் ஸ்பீடா பண்ணிட்டு பர்ஃபெக்டா பண்ணிட்டு மார்க் கூட வந்துட்டு இருக்குங்க அது ஏ கிரேட் வந்து கூட இருக்குங்க
தே கிரேடு வந்து குதா
ஆ ஏ கிரேட் கூட வந்து சப்மிட் கூட பண்ணிட்டு இருக்குங்க சர்டிஃபிகேட் கூட வந்துட்டு இருக்கு
ம் சரி எப்போ இன்டர்வியூ கூப்பிடடுறோம்ன் சொல்லிக்கிறாங்கோ
இன்டர்வியூக்கு எப்பயு கூப்பள்லங்க எ பிரதன்ட் இது டென் சிக்ஸ் பிளஸ் ஸ்கோர் பண்ணா எங்கங்க நடக்கு சொல்லுவாங்க அவ்ளோ
சொல்லுவாங்க அவ்ளோதானா திரு அங்க நம்ப போணுமா
அங்க நம்ம போயி நம்ம இங்க கொடுப்ப ரெஃபர்ல்ல நம்ம கிளியர் பண்ணி அவ்ளோதா இதுக்கோசம் கூட பண் உம் உம் இப்போ இது வந்து கங்க இதுக்கோசம்தா வெயிட்டிங் இது ஐட்டா ஒன்னும் அவங்களுக்கு கேர எல்லாம் இல்லைங்க டைரெக்ட் ஒன்னு நானு கொஞ்சோ கவுண்ஸ் வெச்சு இருக்கா அந்த கவுண்ட்ஸ்ல போய் ஜாயின் ஆயிடுதாங்க உம் இங்க வீட்டாண்ட இருக்குங்களா இது இன்ஸ்டூட் தாவலன்னா நானு போயி எங்க ஜாயின் ஆ நானே பண்ற மாதிரி பிளானு ங்க மண்டேல இந்து இது இன்ஸூட்டின் ஸ்கோர் பாத்துட்டு
ஒரு அணிக்கணும்ன்னா டார்கெட் வெச்சுன்னா அந்த டார்கெட் ரீச் ஆவற மாறி செஞ்சுக்கணு பாதி போர்த்த வுட்டுடக்கூடாது எது ஒன்னா ஆகட்டு கோல் அன்னுது ஒன்னு இருக்கணு அந்த கோல் அடிச்சுமன்னா கோல் அடிக்கணு அது பாத்துக்கோங்க சும்மா இ பாக்குறாங்க ஆங் பாக் குறாங்க பிரெண்ட்ஸ் பாக்குறாங்கோ எங்க பிரெண்ட்ஸ்கெல்லா ஊட்டலக்குறாங்க நான் ஒத்ததான் மின்னாடிக்கு போத தான்தில்லை ப்ரெண்ட்ஸ் ஊட் இருந்தா பண்ணங்க எங்க அப்ரோச் ஆகுதா அப்ரோச் ஆத்தாக்குறாங்கன்னு ஒரு வாட்டு பாருங்க இல்லையா ஒருத்த குறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் குறி ஒன்னுமே டோன்ட் கேர் அனுக்கணும் நீங்க நீங்க என்ன அனு நக்கிறீங்க உங்க கோல் என்னனது ஸ்ட்டைடா அடிக்கணு அப்டி
இல்லங்க ப்ரெண்ட்ஸ் எல்லா நிக்கல ஒரு குரூப் இருக் க்கு அந்த குரூப்ல எங்கங்க இன்டர்வியூஸ் நடக்குமோ அதெல்லா வரும் அப்டி ஒருத்தனுக் கேட்டதெல்லா இருக்காதுங்க இதுல எல்லா
ஆமாலே அந்த குரூப் கூடோ பத்து பேரு கரெக்டா கீறாங்கு நீ விழுந்தோ ஐயோ எனக்கு ஜாப் வரலக்காட்டு அவுனுக்கு கூட ஜாப் வர கூடாது ஒண்ணுமே இல்ல நா அட்டென்டாயி போட்டு தரு ஒண்ணுமே இல்லன்னு கூட சொல்லலா இல்லவா
இல்லங்க இதெல்லா ஆன்லைன்ல தாங்க டைரெக்டா மெசேஜஸ் வரு யாருக்கு நம் இஷ்பிட்டோ போவத்துக் போவாத்து அதுல போயி செலக்ட் ஆவுத்து அவாத்து அது நம்ம இஷ்டம்தா
ம்
அவனுக்கு ஜெஸ்ட் மெசேஜஸ்தா வரு நாங்க யாருத்து யாரு போவாத்து அப்டி எல்லா இருக்காதுங்க இதுல
ம் எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணி எத்தினா நாள் ஆகுது அதுல உங்களுக்கு
எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட் செப்டம்பர் ஆயிருக்குங்க
இந்த செப்டம்பர் கானாச்சினா ஒன் இயரா
இல்லங்க செப்டம்பர் வந்தா ஒன் இயர் கோர்ஸ் வந்திருக்குல்ல மிடில்ல அடிஷ்னலா
ம் ஆமாம் அந்த கோர்ஸ் பண்ணிங்கள்லவா அந்த கோர்ஸ் என்ன ஆச்சி என்னா பண்தா நெனைக்கிற்தா நீங்கோ
அந்த கோர்ஸ்ஸு தாங்க இது இப்ப இதுக்கு முன்னால்லா சொன்னல்ல அந்த கோர்ஸ் பாத்திக்காங்க
அந்த கோர்ஸ்னா அந்த கோர்ஸ் ஏ ஏ என்ன கோர்ஸ் நீங்க சொன்னந்து ஏ ஐ ஏ ஐ ல உனக்கு ஃபைவ் பாயிண்ட் வந்துக்குதா
ஆமாங் ப்ரோ
ஃபைவ் வந்துக்குது சிக்ஸ் ஒன்னு வந்து ஆங்கோ சிக்ஸ் ப்ளஸ் ஒன்னு ஆன
ஆ சிக்ஸ் வந்தா கூட போதுங்க ஜஸ்ட் ஒன் மார்க்ல போயிட்டு இருக்கு
ஒன் மார்க்கா ஜஸ்ட்டு ஒன் மார்க்குன் நீ நெனைக்கறதா இருக்கீங்கோ அந்த ஒன் மார்க் எவ்ளோ கஷ்ட பட்னுமான்னுத்து நெக்ஸ்ட் நீ நாலுவெச்சிக்குங்
ஆமா ப்ரோ
ஆ ஆ அது ட்ரை பண்ணுங்கோ இதுவல்லா ஒருத்தர் சொன்னாங்கோ அவுங் செய்றாங்கோ பேப்பர் எடுத்துகுன் போயி சர்டிபிகேட் எத்துன் மட்டு ஒரு ஜாப் குத்து றாங்கன்றது அந்த காலோல்லா போசி இப்போ ஒன்னு ட்ரஸ் சென்ஸ் பாக்குறாங்கோ உன்ன எப்புடி ட்ரெஸ் போட்னுகிற பாக்குறாங்கோ நீ எப்புடி நடக்குத்தாக்குற உன் ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ் சென்ஸ் மெயினு நீ அனிக்கர்தக்குற ட்ரெஸ் சென்ஸ் கச்சித்தமா பாக் பாக்குறாங்கோ
இல்லங்க டிரெஸ் சென்ஸ் நா பாத்திருக்கலா
நீ ஒர் ஜாப் பண்றவங்களுக்கு வேறு ஒருத்த ஒருத்த அல்லாரு ஒரே ரக்கமா இருக்க மாட்டாங்கோ ஒரு பாடி பாக்கத்தாவே அந்த ட்ரெஸ் பாக்கத்தாவே ஓ ஃபர்பெக்ட் மேன் அனுப்பிக்கணு மாமூல ரோட்ல போற மாதிரி போட் ஃபேண்ட்டுங்க போட்டுகுனு டீ ஷர்டுங்க போட்டுக்குனு நம்ம போனுமுன்னா அப்டி ரொம்ப இதுவாவாது
அ டீ ஷர்ட்டெல்லா யாரு பாக்குவா டீ ஷர்ட் யாரு போகுட்டு போக மாட்டாங்க மெண்டலி இப்ப ப்ரெசென்ட் ஃபிரஷரா ஷட்டு ஃபேண்ட் தா போட்டுட் போறாங்க ஜீன்ஸ்
நீ என்னென்ன போரியேஸ் ஸ்டைலுக்கான பர்ஃபெக்ட் கான நீ ஜெயர்சன் நம்ம கீர துணி நாலு டிரெஸ் இருக்கட்டலே அயிரின பண்றமோ அவசரோ கூட இல்ல நீட்டா போட்டுக்குன்ணு அட்டென் அவனு இன்டர்வியூ அண்னா ஃபர்பெக்ட் டா இருக்கணு ஷூலிந்து
ஆமாங்க நீங்க என்னென்ன இன்டர்வியூ அட்டென் பண்ணிர்க்கீங்கா
நானு இன்டர்வியூ இப்ப அட்டென் பண்ணா கூட நானு ஒக்காந்துன்னு பக்கத்துல ஒக்காந்துன்து சொல்லிக்கிணு கூட இருக்கு நான் அவா ட்ரெஸு சரில்லே அவா அவ்ங்க் நான் எங் ஃப் ஃப்ரெண்டாங் கூடோ ஒகாந்துன் இருந்த கூடோ சொல்லிக்கிறே
எங்கங்க அந்த இன்டர்வியூ எங்க பெங்ளூர்ல நந்துருக்
பெங்ளூர்ல பெங்ளூர்ல கம்மா பேரு கம்பெனிய இல்லங்கன்னே கம் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிறாங்க எனக்கு ஆ அந்த ஹேர்ஸ் ஸ்டைல்லு கூடோ பாத்து சொல்னு இந்த ஹேர் ஸ்டைல் பாட்னுவா இப்புடி இருப்பா அந்த ஹேர் ஸ்டைலுங்கிறவ இப்புடி இருப்பா
ஆ
இந்த பியர்டு கட்ட வச்சுக்குன்கிறவ கூட ஒரு ரக்கமா இருப்பாங்கோ அப்புடின் ஸ் சொல்லிருப்ப நானு
ஆங்க
பர்ஃபெக்டா மேட்ச ஆயிகுது கூடோ நைன்ட்டி பர்சென்ட் டு சொன்னந்து நைன்டி பர்சஸ் சக்ஸஸ் ஆ கட்ட கூட கூட எயிட்டி பர்சென்ட்டு ஓகே ஆயிகிது அந்த ஹேர் ஸ்டைல் பாத்து அவங்க டிரெஸ் சென்ஸ் பாத்து
ஆ எங்கங்க அது எங்க எந்த ஏரியாங்க இப்ப நீங் சொன்னந்த ல்லா இன்டர்வியூ
எங்க ஏர் எங்க ஃப்ரெண்ட்ஸே பெங்ளூர்ல கிறாங்கோ நானு அப்பப்போ பெங்ளூர் ஃபோன் பண்ணா அவங்களா கூட எல்லார் கூட கூட பேசனு
ஆ
உ ஹாஸ்பெட்ல இல்ல பெங்ளூர்ல வைதேகி ஆஸ்பெட்லு கீறாங்கோ வைதேகி ஆஸ்பெட்லு கூட கீறாங்கோ அங்க சொன்னமே டக் நாங் இங்கதான் இருந்து நா பட்சிகிற படுப்பு அப்போ வேரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்ச்சி அப் ப்ப இப்போ இப்போ நீங் பட்ச்சது தா டென் மார்க்ஸ் அதுதா அதுதா எங்களுக்கு புரியமாட்டந்தாகுது நாங்க உன்னும் பழைய இது காலத்துலேக்கீறோமு இல்லன்னு நாங் சொல்லல்ல இப்போ புது கால்த்துல அப்ப ஸ் சாப்பாடுன்னா இஸ்தராக்குனு அன்னு சொல்ல அரிட்டி ஆக்கு வா அதுல சாப்புறதா என்னங்க இப்பல்லா ஃபாஸ்ட் ஃபுட் ஆயி புட்டு இல்ல ஆ காபட்டி அதுக் தகுனப்புடி போனும் அதுக்கு அம்மா பாஸ்து எங்களால் ஆவாது காபட்டி நாங்க கொஞ்ச வெளியே வந்துக்குறம்ணு
ம்
ம் தெலுங்கு எனக்கு தெலுங்கு எனாத்துக்குன்னா நாங்க ஆந்துராவுல கிறோ கப்பட்டி தெலுங்குதுடான் ப்போ ப்போ இப் இப்போ பேசத்தொருக்கு பரவாயில்லயா உங்களுக்கு புரிதாக்குதா
ஆ ஆங்க புரியுதுங்க
ஆ பரவாயில்ல அண்ணா
ஆ பத்து பேர் கூட பேசுங்க இந்த ஆப்ல உங்குளுக்கே புரியும்
ஆ பேசுறே பேசுறே இன்னைக்கு தா நா ஸ்டார்ட் பண்ணிக்கிற்து அல்லாரு கூட பேசுவ நானு ஆ ரொம்ப ஸ்பீடா கூட பேசுவே நானு
ஆ ஆ தமி அல்லா தமிழ் கார தா இருக்குறாங்க பேசுங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்க ஆங்க ஆங்க
பெட்டேக்குன்னு